ஹலோ தோழர் எப்டி
அஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழர் சாப்டீங்களா
சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ம் நாங்க சாப்டாச்சு தோழர்
ம் அப்பறோ என்ன ஸ்பெஷல்
கார கொழம்புதா தோழர் மதிய வந்து எறா கொழம்பு செய்லானு இருக்கோ
ம் நல்லது நல்லது
ஆமா சார் எனக்கா எல்லா வித்தாங்க நீங்க என்ன செஞ்சீங்க
எங்க வீட்ல இனைக்கி பூரி
அ
அதுக்கப்பறம் மத்தியான வந்து சிக்கன் ரைஸ் வாங்கலானு சொல்லிட்டு இருக்காங்க ஹோட்டல்லருந்து
ஓகேதா இப்போ வந்து நம்ப எத எத சாப்பிலா எத எத சாப்பிட கூடாதுன்னு சொல்லலா ப்ரோ எதது ஹெல்தி எதது ஹன்ஹெல்தி ஓகே
ம்
இப்ப வந்து நீங்க எப்டி எப்டி சாப்டுவீங்க சிக்கன்ல்லா சாப்பிடுவீங்களா ரை
ஆ சாப்டுவே நல்லா அதெல்லா நல்லாதா சாப்டுவே
அதெல்லா ஒடம்புக்கு நல்லது இல்ல ப்ரோ ஏனா இப்போ இப்ப ஆமா ஏனா இப்போ நம்ம எப்டி அப்டி சாப்டா ஓகே ப்ரோ ஆமா இப்ப டெய்லி சாப்பறவங்களு இருக்காங்கள டெய்லி ரைஸு பொரோட்டா அந்த மாதிரி அவுங்களுக்குல்லா ஒடம்பு ரொம்ப டேமேஜ் ஆயிடு அப்பற நம்ம ஹாஸ்பிடல் போனா எத எத சொல்லுவாங்க நம்மளுக்கு எந்த கறி போடுறாங்கன்னு தெரியாதுல இன்னைக்கி சிக்கன் ரைஸு இன்னைக்கி போடுவாங்க கறி அந்த கறி வந்து அப்டியே நாளைக்கு இருக்கு அவுங்க வச்சுக்குனு அப்டியே சூடு பண்ணி நம்மளுக்கு அப் டி தருவாங்க
ஆமா
அப் அதெல்லா நம்ப அவாய் அவாய்ட் பண்னணு சிஸ் ப்ரோ ஆமா ஏன்னா இப்ப எப்டி சொல்றது நெறைய அப்டிதா வருது இப்ப வே என்ன அந்த பொ பொறிச்ச எண்ணையிலயே வேற பொறிக்கிறாங்க
ஆமா
அந்த மாரிலா நம்ப வாங்கி சாப்பிடக்க கூடாது இந்த மாரி கிரில்லு தந்தூரி சவர்மா அதெல்லா நம்ம எப்பனா ஒரு வாட்டி எடுத்
எப்பனா ஒரு வாட்டி சாப்பா பரவாயில்ல டெய்லி சாப்பிடக் கூடாது
அதிகமா எடுக்க முடியாதுல நம்போ
ம் ம்
அதனால சொல்லிட்டு நம்ப எப்டி ஆமா இப்ப எப்டி நார்மலா நம்ம எப்பயுமே சாப்ட்ற மாரி வீட்ல செஞ்சு சாப்ட்லா அதே மாரி பிரியாணி கூட நம்ம கடையில வாங்கிட்டு சாப்பிட்டு விட வீட்ல வாங்கி சாப்டலா செய்லா வீ செய்லா கறி நம்மளுக்கு ஃப்ரஷ்ஷா இருக்கனுல என்னா கறி போட்றாங்க
ஆமா தெரியு அது எத்திநாள் கறினு தெரியாது இது நம்மளா போய் வாங்கனும்னா நல்லதா பாத்து எலசா வாங்குவோ
ஆமா இப்ப அவங்க போட்ற கறி நம்மள வெந்துட்டு பேர் கூட நம்மளுக்கு எதுமே தெரியாது கருப்பா இருக்கு கறி ஒண்ணொண்ணு ஒரு ஒரு கடைல எப்ப டெய்லி கஸ்டமர் வந்து வராங்க வாங்குறாங்க அப்டின்னு அவங்க மனசு வெச்சாதா ஃப்ரஷ் கறி போடுவாங்க அப்டின்ல்லா நேத்து வெச்ச கறி அப்டிதா போட்டு செய்வாங்க
ம் ஆனா ஒரு சில கடைங்க அப்டியெல்லா இல்லல நேற்று கறியே அன்னிக்கே காலி பண்ணிணுன்னு இருப்பாங்க
ஆமா ப்ரோ ஒருத்தவங்கத்துங்க நல்லவங்களு இருக்காங்கல்ல அந்த மாரி செய்யது ஆனா நம்ம அவ்ளு அவாய்ட் பண்ணிக்கணு வீட்ல செய்லா வீட்ல ரைஸ் கூட நம்ம வீட்லயே செய்லா அப்றோ பொரோட்டா நம்ம இப்ப எல்லா ரெடிமேட்ல வருது ரெடிமேட்ல வாங்கி செய்றாங்க அதுவு செய்ய கூடாது எத்தனி எப்ப பேசிஞ்சு வெச்சாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது மாவு எப்போ இது பண்ணாங்கன்னு தெரியாது அது எப்பயே போட்டு பிரிட்ஜ்ல வெச்சிருப்பாங்க அது நம்மளுக்கு எத்துன்னு வந்து தருவாங்க அது நம்ம சாப்பிட கூடாது அவ்ளு அவாய்ட் பண்ணணு வேற என்னென்ன சாப்டுவீங்க
வேற நா ஜிம்முக்கு போறதுனால இப்போ அதெல்லா அவாய்ட் பண்ணட்டே ஒரு ஃபைவ் மந்த்ஸா வெளிய எல்லா வாங்கி சாப்ட்டுறதில்ல அவ்ளவா
ஓகே ஓகே ப்ரோ இப்ப அதிகமா நீங்க புரோட்டீன் ஃபுரோ பவுடர் தா சாப்டுவீங்க போல
புரோட்டீன் பவுடர சாப்டறத விட நம்போ இன்னா சொல்றது சுண்டல் அந்த மாரி
ஆமா ப்ரோ இப்ப எக்கு எதனால எடுத்துப்பாங்க
நா எனக்கு வந்து நா ஒரு நாளைக்கு நாலு முட்ட சாப்பிடுறே
ஓகே ப்ரோ இல்ல எதனால எடுத்துப்பாங்கன்னு கேக்குறே உங்க ஒடம்புக்கு என்ன பெனிஃபிட்
புரோட்டீன் அதிகோ புரோட்டீன் அதிக வருனு நம்மளுக்கு எனர்ஜி அதிகமா கெடைக்கு புரோட்டீன் அதிகமா சாப்ட நம்மளுக்கு எனர்ஜி அதிகமா கெடைக்கு
ஓகே ப்ரோ ஓகே ஏன்னா இப்ப எக்கு எக்குதா ஜிம் போறவங்களா சாப்டுறாங்கள
ஆமா ஆமா
அதனால கேக்குறே ஏன்னா தெரியாது கேட்டு தெரிஞ்சக்லால்ல அந்த மாரி அதனாலதா இப்ப என்னாய் மா இப்ப அது உள்ள இருக்க இதுவு சாப்டுவீங்ளா
ஆமா ஒரு சில பேர் சா வெயிட் ஆவனுன்னா அது உள்ள இருக்கறத சேத்து சாப்பணு வெயிட் லெஸ் பண்ணுனா அது எடுத்துட்டு சாப்பணு
ஓகே ப்ரோ ஓகே ஒகே ஒகே ஏனா இப்ப நெறைய பேர் அப்டித்தானே சாப் றாங்க ஒரு ரெண்டு முட்டில எல்லோ வச்சிருக்காங்க இல்ல ஒரு முட் ரெண்டு முட் டல எல்லோ வைக்க மாட்றாங்க நா அப்டிதா சாப்டுறாங்க அதனால கேக்கறே இப்ப நெறைய இடத்துக்கு போணு வர்ணு எல்லாத்தையு தெரிஞ்சுக்கணுல
ஆமா ஆமா தெரிஞ்சுக்னு கர்ட்டுதா
க்கு எப்டி சொல்றது நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு நம்ளேதா பாத்துக்கோனு வேற யாரும் பாக்க மாட்டாங்க இப்ப லாஸ்டு இப்ப வயசு ஆயிட்டோம்னா நம்
ம்மா அது நம்ளேதா செஞ்சுக்கணு
இப்போ வயசானவங்க பாருங்க அப்ப இருந்தவங்க உன்னு இருக்காங்க உயிரோட இப்ப இருக்கவங்க எல்லாத்தையு சாப்ட்டு எத எதயோ சாப்ட்டு இது பண்ணிறாங்க இறந்தறாங்க
ஆஹ ஆமா
ஆமா இப்ப அதனால நம்ம என்ன பண்ணோ உடம்புக்கு ஹெல்த்தியா சாப்புன்னு அந்த ர அந்த காலத்துல ரைஸ் வேற வேற இருந்துச்சு இந்த காலத்துல பாலிஷ் பண்ணி அந்த மாரி தராங்க ரைஸ்சு ஆமா அதனால நம்ளுக்கு கஷ்டமா இருக்கு அந்த ரைஸ்சு அதுக்கப்றோ வேற என்ன மரு எல்லாமே இதுவாதா இருக்கு நம்ளுக்கு
ஆமா
ஷாவே இருக்க மாட்டேங்குது ஆமா ஆமா எதுவுமே நம்ளுக்கு ஃப்ரெஷ்ஷாவு கிடைக்க மாட்டேங்குது நம்ம எப் போய் பாத்து வாங்குனாலு பாத்து வாங்னாதா நம்ளுக்
அதுலே உன்னு ஏமாத்துறாங்க பாத்து வாங்கன்னா கூட
ஆமா ஹைப்ரேட்டா எதுன்னு தெரியமாட்டேங்குதுல
ம் ம்
இப்போ ஒரு மாம்பழம் வாங் அப்பறோ அது சின்ன சின்ன சின்ன மரத்திலே பழுத்துது அது அது எப்டி நம்பர் த்னே தெர்ல ஏனா ஹைப்ரேட் அது
ம்
ஆனா அத வந்து மரத்துல இருந்து பறிச்சு வந்து விக்றாங்க ஆனா நம்ப நல்லா இருக்கு மாம்பழோ ருசியா இருக்கு அப்டின்னு சொல் சொல்ட்டு நம்ம வாங்கி சாப்டுறோ
ம் ஆமா ஆமா
அந்த மாரி இருக்கு உன்னு அத்து வர ஜென்ரேஷனுக்கெலா மா மாமர இல்லாதே மாங்கா காய்ச்சிரு போல
ம்
அந்த மாரி இருக்கு இப்ப ஏனா ஹைப்ரேட்டா இருக்கு சின்ன மரத்ல மாம்பழம் காய்குது
ஆமா ஆமா கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா
கொயாக்கா மரத்ல கொயாக்கா காய்க்கிது
ம்
அந்த மாரி இருக்கத்துனால யாருக்கு அவ்ளோ இது பண்ல நம்ம இப்பவே பேபிக்குல்லா குடுத்து தந்தா நம்ம வீட்ல இருந்தே வேலச்சி அந்த மாரி அதா குடுக்கணு போல இப்ப அந்த மேரி இப்ப ஆமா இப்ப ஆனா அவங்க எப்டி சொல்றது எல்லாமே வெளியதான ஏ ஏ எதிர்பாக்குறாங்க ரைஸு ஷவர்மா கிரில்லு
இப்ப இருக்க ஜென்ரேஷன் அத மாத்தவே முடியாது
ஆ ஆமா பிரெஞ் ஃப்ரைஸ்சு இப்ப வேற எல்லாமே சொல்றாங்களா ஃபோன்ல இங்க சாப்ட்டே இங்க நல்லா இருக்கு அங்க சாப்ட்டே அங்க நல்லா இருக்கு ஆ அந்த மாரி சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்றது எல்லா இடத்துலயு நல்லா இருக்கு சாப்ட்டுதா பாக்கணு அப்டின்னு சொல்ட்டு சாப்ட்றாங்க ஆமா ஏன்னா இப்ப வேற எப்பயு சாப்ட முடியாதுல்ல
ம் கரெக்ட்தா கரெக்ட்தா
அதனால இப்ப எல்லாருமே அப்டி அப்டியே வாங்கி அப்டி அப்டியே சாப்ட்றாங்க ஆனா வர்ற உன்னு வர ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இருக்காது போல எல்லாமே இப்டிதா வாங்கனு போல புதுசு புதுசா
அவங்களே அதெல்லா ஆச்சரியமா பாப்பாங்க இதெல்லா
ஆமா ஆமா ஆமா இப்ப வயசானவங்கலா பாருங்களே அவங்க விட் ல ஆயா தாத்தா அவங்களா அப்ப சாப்ட்டு இருந்த பொருள் வேற
அப்ப சாப்ட்டு இருந்ததுனால இப்ப என்ன கொஞ்சமாச்சி நல்லா நல்லா வயசு வர்றாங்க
ஆமா கீர வகைகள் பழோ காய்கறி எல்லாமே சாப்ட்டு இருந்தாங்க இப்ப நம்ம என்ன பண்றோ எல்லாமே கடைல வாங்கிதா சாப்புடுறோ இப்ப எதுவுமே நம்ம மண்ல வெளைஞ்சதே சாப்ட மாட்றோ மீன் கூட ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு அந்த மாரிதா தர்றாங்க அதுவு நம்ம சாப்டாத அளவு அவாய்ட் பண்ணிக்கணு
ஆமா
அந்த மாரில்லா பாத்துக்கணு நம்ம ஆனா இப்ப எப்டி சொல்றது ஆனா அப்பதைக்கி அப்பத்த யாரு வந்துங்க கடல் மீனு ஆ கோ கெணத்து மீனு அந்த மாரில்லாதா சாப்ட்டு இருந்தாங்க இப்ப வந்து அப் அப்பெல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாவே கெடைக்கு இப்போ அப்டி கெடைக்க மாட்டேங்குதுல்ல நம்மளுக்கு ரெண்ட் நாள் மீனு மூணு நாள் மீனு ஆமா அந்த மாரிதா கெடைக்குது அதனால ஆமா பெருசா த்துக்கு கோயில்ல இருக்கு கூடோ கோழிகளுக்குக் கூட ஊசி போட்றாங்க பெருசாகி காட்டணுன்னு நம்ம அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கிறோ நம்ப இதுவே கடையில போயிட்டு வாங்கினு வந்து நம்ம சும்மா எந்த மசாலாவு போடாத சும்மா பொறிச்சு சாப்டலா அவ்ளதா
ஆமா ஆமா கரெக்ட்டுதா
சாப்ட முடியாதுலக்கா அடில எத்தின நாளு எண்ணெ அவங்க கலர் நெறய போடுவாங்க என்ன என்ன கலர் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த மாரில்லா பண்ணுவாங்க அப்றோ எப்டி சொல்றது ரைஸ் ரை அரி சி எத்திநாளு ஆனா அன்னெக்குதா வெடிப்பாங்களா என்னனு தெரியல மீந்துச்சுன்னா பிர்ஜல தா வைப்பாங்க அவங்களுக்கு
ஆமா பிரிட்ஜ்லதா வைப்பாங்க நாளைக்கி கால்ல கூட யூஸ் பண்ணிப்பாங்க
அவங்க எப்பயுமே கீய்ய கொட்ட மாட்டாங்க
ம்
ஏன்னா அவங்க எப்டி சொல்றது அவங்க இப்ப வியாபாரோ ஆயிட்னு அத லா அவுங்க கீழ கொட்ட மாட்டா ஆமா அதுனால நம்ப ஒடம் தானே போயிட்து
ம்
அத்னால் நம்ப ஒடம் தான போயிட்து நம்ப ஒடம்பு போய் டாக்டர்ராண்ட போய் கேட்னா ஃபுட் பாய்சன் ஆய்ர்ச்சி நீங்க என்னா சாப்ட்டீங்கே அந்த மேரி எண்ண பொருளு சாப்ட்டா வயிற் வலிக்குது அந்த மேர்ல்லா ஆய்ர்து இப்ப கூட ஒரு பீச்ல போய்ட் நம்போ ஒரு மீன் வாங்குறம்னா அது எத்தின் நாள் மீனுன் நம்மள்க் தெரியமாட்டிகிது
ஆமாமா அங்கிர்ந்து படகுல புட்ச்சுனு வந்தாங்கனா அப்ப அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலா
ஆமா அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்க்கிலா இதுவே இப்ப வற்த்துல்லா விக்கிறாங்கல்ல அதெல்லா எத்தின் நாள் மீனு வற்த்து விப்பாங்க அப்டி நம்ப்ளுக்கு அப்டின்னு தோண்து பீச்சுக்லா போனா வாங்கி சாப்பிட்லாமா வாங் சாப்டக் கூடாதான்னு அதே நூர் ரூபாய்க்கி வாங்னோமா இப்ப நம்ப வீட்ல வாய்ங்ன் வந்து வற்த்து நம்ப சாப்பிட்லா நம்ப எந்த மசாலாவு போட மாட்டோ அந்த மேரி சாப்பிட்லா ஆனா அவுங்க என்னன்னா மசாலா போட்டு எல்லாமே போட்டு பண்ணி தருவாங்க ஆனா நம்ப அது தா விரும்பி சாப்டுவோ எது நம்ப ஒடம்புக்கு ஹண் எல்த்தியோ அது தா நம்ப விரும்பி சாப் டுவோ
கரெக்ட்டு தா
எல்த்தியான ஃபுட்ட நம்ப சாப்படவே மாட்டோ
ஆமா ஆமா
பேபீங்களு அப்டிதா இருக்காங்க எது ஹெல்த்தியோ அதெல்லா சாப்பட மாட் றாங்க வேற வேற என்னென்ன கடைல என்னான்னா விக்குதோ அதெல்லாந்தா சாப்பட்றாங்க
கஷ்டந்தா கஷ்டந்தா நம்பளால எது சொல்ல முடியாது இது சாப்டு அது சாப்டுன்னு இப்பல்லா அடவு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கல்ல எங்க வீட்லயு மாமா ங்கல்லா இருக்கறாங்க அவுங்களு அவுங்க பய ங்கரமா அட பிடிப்பாங்க ஃபோன் தர்ணுனாலு செரி ஃபோன் அடிக்ட்டு ஃபோன்லல்லா இப்பல்லா என்னா பாக்து என்னா பாக்கறாங்னே தெரிய மாட்டகிது
ஆமா ஆமா ஆமா சரிங்க ப்ரோ உன்னோரு கால்ல சந்திப்போ ம் தேங்க் யூ